ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி
எஸ் வணக்க சொல்லுங்க சிஸ்டர்
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
நல்லா இருக்காங்க வொங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாருமே நல்லா இருக்காங்க
சாப்டாச்சா
இன்னு இல்லங்க இனி மேலதா சாப்பணு நீங்க
இல்ல இனிமேதா
ம் டைமுக்கு சாப்பிடுங்க நானு அப்டிதா சாப்பிடாம விட்டுட்டு அல்சல் வேரும் வந்துச்சு
அது அல்
ம் ஆனா அல்சர்ந்த தானே நம்ம டைமுக்கு சாப்பனு சொல்லுவாங்க
அ அது வந்ததுக்கு அப்பறமு நம்ம சொன்ன பேச கேக்காமதானே இருக்கோ
ம் அது நீ நீங்க இருக்கீங்க ம் ஆனா அதுக்கான டைம்ல சட் கண்டிப்பா சாப்பட்ணு ரசோ கம்பல்சரி சாப்பட்ணுமா அப்டிம்பாங்க
ஆமா வந்ததுக்கு அப்றோ அதா எப்டி போகு அது என்னதா டேப்லெட் எடுத்தாலு கொறைய மாட்டேங்குது
ஆமா அது அவ்ளோ அப்படிதாங்க அது கீர சாப்டுவாங்கங்க கீர அது என்னா
அந்த ஒண்ணுதா நம்மளுக்கு பிடிக்கவே செய்யாது மணத்தக்காளி மணத்தக்காளி ஆ என்ன ஸ்பெஷல் இன்ன க்கி லன்ச்சு
ஆ லன்ச்சு ஒண்ணு இல்லைங்க சாப்பாடுதா சாம்பார் இருக்கு அப்றம் காலிஃப்ளவர் கொழம்பு அம்மா வீட்ல வ ச்சாங்க அந்த கொழம்பு கொஞ்சோ இருக்கு
அம்மா வீடு கிட்டதானா?
ம் பக்கத்திலயேதா அம்மா வீடு அம்மா வீட்டுக்கே நாங்க வந்துட்டோ சொல்லப்போனா
புரியல
அம்மா வீட்டுக்கு பக்கத்துலயே நாங்க வந்துட்டோ என்ன கல்யாண பண்ட்டு போன ஊரு வே ற நாங்க ஆ இல்ல நாங்க ஃபேமிலி யே வந்து வீடு கட்டி நாங்க இங்கயே இருந்துக்கிட்டோ
அம்மா ஊரு கிட் அம்மா ஊர்லயே
அம்மா வீட்டு பக்கத்துலயே
சேரி சேர் நல்லதுதான அதுவு
ஆ இப் இப்ப எப்டின்னா ஏன் வீட்ல இருக்கற மாரி இருந்துருக் இருக்கு எனக்கு ப்ளஸ் வந்து என்னோட புள்ளையு செரி என்னையு செரி இப்ப எனக்கு ஒடம்பு செரியில்லனா அவுங்களே வந்து வேல செஞ்சு விட்ருவாங்க ஏன் புள்ளைய வளத்துறது அவுங்களே பாத்து ப்பாங்க எனக்கு ப்ரச்சன இல்ல இல்ல இப்ப கொஞ்சோ நல்லா இருக்குல்ல எனக்கு ஆ
அங்க கிளைமேட்லா எப்டி இருக்கு சிஸ்டர்?
நல்லா வெயில் கொளுத்துதுங்க.
இங்கயு ஒன் வீக் மழையா இருந்துச்சு அதுக்க ப்றோ வெயிலாதா இருக்குது இப்பெல்லா மழ எப்பந்தா பெய்யுன்ருக்கு மழ அதா மழ பெய்யும் போது என் ஏன்டா மழ பெய்துன்ட்ருக்கு மழ பொய்தலன்னா ஏன்டா மழ பொய்லன்ட்ருக்கு
இல்ல பரவால்ல இப்ப உங்களுக்கு வந்து மழ பொழுஞ்சுருக்கு அதனால உங்களுக்கு ஓகேவா இருக்கு எங்க வீட்ல வ ஊர்ல வந்து அந்த மேகம் மட்டு கருக்களா வந்து நின்டுச்சு அது ஒரே நாள்ல ஆ ஒரு நாள்தா நின்டுச்சு அப்புறோ எங்க போச்சுனே தெரியில சொல்ல போனா ஒரு சொட் ட்ட தண்ணி கூட கீழ ஒழுவுலங்க
ஓ இப்போ ஜூலைய ஜூலை வந்துச்சுல அப்போ மழ சீஸனு இன்னு வரல்லையா
இல்ல அப்ப வந்தது இப்ப இந்த போன வாரத்துல மட்டு வர்ல
சேர் சேர் ஏசி போட்டுக்க வேண்டிதா
த்துட் இருப் திட்டுதுங்க புடுச்சு திட்றாங்கங்க ம் அது எப்டின்னா வீட்ல எல்லாரு இருப்பாங்கல இப்ப நான்னனா நைட் டைம்ல தூங்குறோ அப்டினா அந்த டைம்ல எல்லாரு இருப்போல்ல அப்ப போட்டா எதுமே பேச மாட்டி கிறாங்க ஏனா கேட்டா அந்த அவிங்க இருக்காங்க அதனால பிரச்சன இல்ல
அதா மேரேஜ் மேரேஜ் முடியுது இன்ன வரைக் குன் இஷ்டத்துகு போட்டா நம்மளுக்கா பில்லு வர போகுதுன் நெனைப்போ அப்புறம் போட் தகவு நம்ம இதுலல்ல பில்லு வந்துரு நம்ம அமோண்ட்லா போகு சொல்லிட் ட்டு தோணு
ஆமா மஞ்சு சொப்பனா அதுவு எங் அம்மாஸ் புல்லே கட்டுவாங்கங்க எப்டினா எ இப்ப உம் வீட்ல எதனா லைட் எருஞ்சா ஒடனே ஆஃப் பண்ற எ வீட்ல மட்டு இது பண்றன் கேட்டா அது உம் வீடு இது அடுத்தவ வீடுதான அப்டிங்கறாங்கங்கிற
சா எங்க வீட் இல்ல நா கல்யாணம் முடுஞ்சு இப்ப எங்க வீட்ல வந்து இருக்கே இன்ன டெய்லி வந்துட்ருக்க அப்டின்டு என் தம்பி ஒருதவங்க அவங்கந்தா சொல்லுவாங்க வந்து எப்ப கெளம்புலான் ஐடியா வந்த ஒடனே கெளம்புவதா இல்ல ரெண் நாள் டேரா போடவா அப்டின் சொல்லிட்டு கேப்பாங்க
அப்பா இது ஏ வீடுப்பா நா எதுக்குப்பா இப்டி ஓ நொடின் சொல்லுங்க
அதா நம்ம வீட்ல இருந்து வரம்போது வெறுங் கையோட வருவே இப்ப போகும் போது ரெண்டு பைய தூக்கிட்டு போறோ
ஆ அப் இப்போ அப்டி கேக்கத்தாங்க செய்வாங்க
சும்மாதா வருது ஆனா எதயாவது எங்க அம்மா அது இது இது
உ ம் ஆனா இதுவே மாமியார் வீட்ல யிந்து அம்மாக்கு எத்தோ தோனா தெரியு
அங்கிருந்து த எடுத்துட்டு வருவே
எப்பர்
அங்கந்து ச சாப்பாடு அங்க ஏதாது இது காய்கறி பழ இல்லே மால் வேற எடுத்து ஸ்டா வந்து வந்து
செரி
கிட்டதானே ந ஆமா அதுன ஏனா லவ் ஒண்ணு போதே தெரியுலா அதனால பிரச்சன கெடையாது இப்பதா கேரக்டர் ஆ அதனால எல்லாரு வீட்டுலுலங்கவ எல்லாத்தையு போயி பேசி ஃபோர் இயர்சா தெரியு அதனால பிராப்ள யில்ல
ஓ பரவால பரவால
ம்
பரவாலங்க ஆனா ஒரு சில வீட்ல எப்டினா கல்யா பண்டா அவங்க வீட்டுகு போ கூடாது நீங்கப் எப்ப பாத்தாலு அங்கேயே போறா அப்பிடினூக்காகவே சண்ட வரு பரவால்ல
அது கொஞ்ச பழசாயில்ல எங்க பொறுத்த வரைக்கு
ஆமா கா உங்களுக்கு எந்த பிரச்சனையு இல்ல
ஆமா
எனக்குமே பிரச்சன இல்லங்க ஏனா நா கலையனப்ப எங்க மாமியார் இல்ல எறந்துட்டாங்க
அப்படியா
ஆமா நா லவ் பண்ண போதுனா தெரியு நா தா பொண்ணு எல்லாமே தெரியு பேசிக் கே ஆனா நா வேற ஊரு பாத்தி வேற ஊருங்கு போது பாக்க முடில நேர்ல பாக்க முடில போன்ல மட்டு பேசிருக்கா அவுங்க கிட்ட அப்பறோ அவுங்களுக்கு வொடம்பு சரியாம இல்ல கடைசி வரைக்குமே பாக்கல போன்ல மட்டு தா போனு வீடியோ கால் பண்ணி பேசிருக்கே நேர்ல பாத்ததுல பேசல
உங்க வீட்ல பக்ட்ஸப் பண்ணிட்டாங்களா லவ் பண்ணதுக்கு
ஆ ஃபர்ஸ்ட் வந்து வேணா அப்டிங்கற மாரி பண்ணாங்க அப்பறம் அவரு வந்துட்டு இல்ல னா கட்டினா இவ்ளதா கட் வே எனக்கு இவன புடிச்சிருக்கு அப்டிங்க மாரி பண்ணாங்க
எங்க வீட்டுல எல்லா நறையாவே பண்ணாங்க பையன் வீட்டுலய அடிக்கலா செய்தாங்க அனுப்புறோ நா தா வேல ச்சட்டே குடுப்ப வீல ச்சு
பரவால்ல
எங்க வீட்ல டெரர் வயது போலீஸ் ஸ்டேஷன்லலா கேஸ் குடுத்து பையனு அடிச்சு பையனுக்கு அப்பாவளா அடிச்சு
அச்சச் சோ பரவாயில்லை நீங்க இவ்வள பண்ணியு உங்க மாமியாரு இவ்வளோ பாசமா இருக்காங்க உங்க வீட்டு கெல்லா எல்லா பண்றாங்க
ஆமா இப்ப இப்டி ஒரு பையே கடைக்க மாட்டா அந்த மாரி
உ
ஆ ளோதா லைஃப் புரிஞ்சுகிட்டா சரிதா அது கூட இருக்கவங்க சொசைட்டி ரிலேஷன்ஸ் எல்லா சொல்லி சொல்லி மாத்திடுவாங்க
ஆமாங்க அதுதாங்க மெயின் சொல்ல போனா அவிங்க மனசுல வந்து இவிங்கள ஏத்துக்கணு பரவால்ல ஒத்துக்கணு அப்டின்னு யோசிப் பாங்க ஆனா வந்து கூடயிருக்கவங்ய பக்கத்த இருக்கவங்ய ஐயோ சொந்தக்காரங்க அப்டி பேசுவாங்க இப்டி பேசுவாங்க அது தாலுமே ச வேணா வேண்டானு ஏ ச் வேனானு சொல்வாங்க லவ் பண்ணா வேண்டா கல்யானோ பண்ண வேணா அப்டின்னு சொல்லுவாங்க
அவங்க ரிலேட்டிவ்ஸ் தா ஃபஸ்ட் எதிரிகள் நம்ம
ம் அவங்க சொல்லபோனா நம்ம சம்பாதிக்கிறோ நம்ம வாழ்றோ நம்ம லைஃப்ல வந்து இப்ப நம்ம கஷ்டப்படும்போது யாருமே வந்து நமக்கு ஒரு ரூபா காசு தரமாட்டாங்க குடுக்க மாட்டாங்க இதே நம சந்தோஷமா இருந்து பாருங்க நீங்க நல்லா வசதியா இருந்துப் பாருங்க அவங்களாவே வான்டடா வந்து பேசுவாங்க ஆமா பேசுவாக அப்டி கஷ்டப்பட்டவங்க ஏன்னா நா கஷ்டப்படும் போது நீ வரல இப்ப நா எனக்கு ஒரு இப்ப நாநல்லா இருக்கே அப்டின்னு இப்ப வந்து பேசனிங்கன்னா நீ உன்னோட தேவைக்காக தானே பேசுற எனக் உனக்காக நீ பேசு ஓ தேவைக்காக நீ வந்து பேசுற அப்டிப்பட்டது நமக்கு தேவ இல்லதானே ம்
எல்லாருமே நம்ம கஷ்ட காலத்துல யாருக் எல்லா ந நம்ம கஷ்ட சொல்லு போதுதா எல்லா ரிலேஷன் ஒரிஜினல் ஃபேசஸ் நமக்கு தெரிய வரு
ஆமங்க அதுதாங்க உண்ம
அது வரைக்கு அவுங்க நல்லா பச்சோந்தி கணக்கா பண்ணுவாங்க
ம் விட்டுங்க இப்ப அதா சொல்லுவாங்கல்ல நமக்குன்னு ஒரு கால வரு விடுங்க அப்போ பேசிக்கலா அந்த மாரிதா
அப்பன பாத்துக்கோ நமக்கான நேர வரும்போது அத்தி செஞ்சிரணு
ம் அந்த பழைய காலத்துல சொல்லுவாங்கங்க இப்ப எங்க பாட்டி எல்லா சொல்லுவாங்க அந்த அங்கல்லா கிராம இல்ல கிராமத்து சைடு எல்லா அந்த பஞ்சு டயலாக்க எல்லா பேசுவாங்கள நெறையா
ஆமா ஆமா
பழமொழி பேசுவாங்கள யானைக்கு ஒரு கால வந்தா பூனைக்கு ஒரு நாக வராமயா போயிருவோ அப்டி ஊறுது என்னா பண்றது
வேற சொல்லுங்க
இப்ப நீங்க வீட்ல போயிட்டு ஃப்ரீயா இரு அப்டிங்களா வேல எதும் செய்ய மாட்டீங்க
ஆமா
பரவாலங்க
அ
என்னங்க
அதனால ப்ராப்ள இல்ல மத்தியாம் சமாச்சுவச்சுட்டு இங்க போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கனா ரெஸ்ட் எடுக்கணு அவுங்க ஈவினிங் கடைக்கு போவாங்க எல்லாரு
ம் ம் ம் பரவால்லங்க பரவால்லங்க பரவால்ல உங்களுக்கு வந்து எப்டின்னா வேல செய்ற வேல மிச்சோ நாங்கலா எல்லாத் ப்பதிக்கு நாங்க தங் த்த இங்க சொல்ல போனா நா எ வீட்ல வொக்காந்து வேல செய்யறது பத்தா தன்னே அம்மா வீட்டுக்கு போனாலு வேல செய்யணு அங்கிப் வேல செய்றன்ட்டு மாமியார் வீட்டு சைடல போனோம்னா எங்க ஹஸ்பண்ட் கூட போறத அக்காலா இருப்பாங்கள அவிங்க வீட்டுக்கு போனாலு நம்மதா வேல செய்யணு அவிங்க நம்ம வீட்டு உ வந்தாங்கன்னா ஃபுல்லா ஜாலியா டிவி பாத்துட்டு ப பசங்க கூட வெளாண்டுட்டு அழகா வொக்காந்துட்டு தூங்கிட்டு போவாங்க ஆ நம்ம இங்க இருந்து அங்க போனா என்னங் என்னங்க
ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க
ஆ இருக்காங்க
ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அவுங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க அவுங்க ஒர்க் பண்றாங்க வெளிய தம்பி இப்ப நா காலேஜ் முச்சி காலேஜ்
ஓ சேரி சேரிங்க இந்த ரெண்டு பேரு ரெண்டு அக்கா க்காங்க இங்கதா கடசி
அப்பிடியா அப்ப சரிதா
ஆமா ரெண்டு பேருமே வந்து எப்பிடின்னா நம்ம கிட்ட இந்து என்னா வாங்கிட்டு போலான்ட்தா பாப்பாங்க வீட்ல ஃபோன் பண்ணியே கேப்பாங்கங்க ஆ வீட்ல எங்க வீட்ல ரி ப்பரே ஆயிடுச்சி வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடிச்சிங்க எங்களுக்கு
தம்பிதா வாங்கி குடுக்கணு
ஆ இல்லல்ல எங்க மாமியார் வாங்கனது இருக்கு அத கேக்குறாங்க எ து எங்க அம்மா வாங்கனது தானே எனக் க்கு கூடு சொல்ல போனா அவிங்களுக்கு எல்லாமே செஞ்சிட்டாங்க என்னென்ன அந்த செய்முறைல்லா இருக்கும்ல்ல எல்லாமே செஞ்சிட்டாங்கங்க நெக்ஸ்ட் டைம்ன்ன இப்ப வீடு பால் காய்சறதுக்கு நாங்க எ நாங்க இப்ப மாமியார் இல்லாத காரணத்துக்காக நானு என்னோட ஹஸ்பண்டு ரெண்டு பேரும் சேந்து போய் செஞ்சோ நெறையவா செஞ்சிட்டோ சொல்லப்போனா நாங்க கடன்ல்லா வாங்கி கூட செஞ்சிட்டோ அவிங்களுக்கு
ஆனா உங்களுக்
நீ ஃபோன் அடிச்சி ச்சி கோப்பாங்கங்க அ எ எங்க வீட்ல வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சி உ மிஷின் வீட்ல இருக்குல்ல குடு அப்பிடின்னாங்க அப்ப நாங்களா யூஸ் பண்ண மாட்டோமா
சரிதா
தெரிங்க சரிங்க நன்றி த் தோழி அடுத்த அழைப்புல பேசுவோ சரிங்க தோழி